ஆதனால சொல்லுங்க தோழி இதே ‌ பதிவுல வந்து நம்ம வந்து அந்த இளைனாவ பத்தி பேஸ்ணு அந்த இளைனாயோட தாக்கம் வந்து இன்னும் அதிகமா தா இருக்கும்ன்னு சொல்லுவாங்க தோழி அதுதா நமக்கு கொஞ்சம் பயமாருக்கு
ஆமா தோழி இது வந்து இது ஆ எலினோங்கிறது தாலி சூப்பர் எலினோன்னு சொல்லுவாங்க இது வந்து ஆ உனக்கு பதிவ்லே சொன்ன மாத்ரி நூத்தம்பது வருஷோ கழிச்சு வர்றதுனால எலிநோவுக்கு சூப்பர் எலினோன்னு சொல்றாங்க இதோட தாக்கமு அதிகமா தான் இருக்கும் அப்டின்னு சொல்றாங்க இன்னு ஒரே ஒரு நல்ல விஷ்யோனு கேட்டீங்கன்னா இந்த காலத்லயு அவங்கள பத்தி இத பத்துன முன்னெச்சரிக்கை வந்து கடையவே கடையாது ஆனா இப்ப வந்து நம்மோட முன்னெச்சரிக்கை தெரிஞ்சதுனால அதோட அழிவுல வந்து பாதி வந்து நம்ம பாதுகாத்துருக்கலா அதாவ்து எப்டி பஞ்சம் ஏற்படாம எப்டி பாதுகாத்துக்கணு நம்ம எப்புடி சுத்தம் சோ சுற்றுப்புறோ எப்டி வெச்சுக்லா அப்டிங்றத நா முன்கூட்டியே தெரிஞ்சிக்கதுனால இதோட பாதிப்புகள் வந்து நா வந்து கொஞ்சோ தள்ளி இருக்கலா அந்த தூரோ வந்து பாத்திங்ன்னா
கண்டிப்பா தெரியாத்ல என்னனு பாக்கர்துனால நம்போ பாதிக்காம இருக்கணுன்னா நா இன்னா பண்லான்னா முதல்ல இந்த இயற்கய பாதுகாப்ப வந்து பாதுகாக்கணு ஆ பாதுகாத்தா மட்டு தா நம்மளால பண்ண முடியு என்ன பண்ண முடியு நம்மள ஆ இயற்கய பாதுகாத்தாலே நம்ம வந்து உயிரோட இருக்கலா முக்காவாசி அது என்னா பண்ணு மனிதர்கள் எல்லா மொதல என்ன பண்ணோ கூட்டனின்னு மொதல்ல செயல்பட்ணோ தோழி அது மனிதர்களிட்ட ஒற்றுமை இருந்தா மட்டு தா இயற் கய காப்பாத்த முடியு மனிதர்கள் மனிதர்கள்ட்ட வந்து இயற்கயு காப்பாத்தலா
ம் ஆமா தோழி ஆமா தோழி கண்டிப்பா வந்து மனிதர்கள் என்ன பண்ணா இயற்கையோடு இயந்த வாழ்க்க வாழ்ந்தால் இந்த அளவுக்கான பாதிப்பு வந்து இருக்காது தோழி ஏன் கேட்டிங்கன்னா அந்த காலத்துல பாத்திங்கன்னா மாட்டுவா மாட்டு வண்டில்தா போய்ட்டு அ மாடுகளோடு பயன்படுத்துவத்னால எந்த ஒரு வாகன புகை எதுவு கடயாது வந்து பாத்திங்ன்னா நடந்துக்றதுனால அவுங்குளுக்கு உடற்பயிற்சியாவுருந்துச்சு ஆனா இப்ப உள்ள மக்கள் என்ன பண்ணிட்டாங்க இருசக்கர வாகனோனு வந்தாங்க அதுலேந்து வர புகை மூலமா வந்து காத்து மாசுபட்டது அதுக்கப்பறோ பாத்திங் நான்கு சக்கர வாகனங்கள் அப்பறோ பாத்திங்கன்னா பேருந்துகள் ரயில் நிலயோம் ரயில் ஜர்ப்பட்டு அதுக்கெல்லா போக இப்ப பாத்திங்கன்னா வானூர்தி இந்த மாரி ஒவ்வொன்னா வந்து முன்னேறி வந்து தொழில்நுட்பத்த பயன்படுத்தி போக போக போக போக ஆ நம்ம வந்து வாழ்க்கைல முன்னேறி போறோ ஆனா வந்து பாத்திங்கன்னா இயற்கையோட ஒப்பிட்றப்ப நம்ம வந்து ரொம்ப பின்னோக்கி வந்துட்டோ வந்து இதெல்லா வந்து அழிவுக்கு ஒரு முக்கியமான கார்ணோ வந்து மனிதர்கள் தா தொட்டா அதுக்கு ஒரே தீர்வு வந்து நம வந்து இயற்கையோடு ஒன்றிணைந்து வருவதுதா மட்டுந்தா எடையிலேலா பாத்திங்ன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி கஜா புயல் அப்டிஇருந்துச்சு சுனாமினு ஒன்னு வந்ச்சு இதுக்கெல்லா காரணம் என்ன அப்டின் கேட்டிங்ன்னா உண்மைலேயே அது மனிதர்கள் தாருப்பாங்க நிலநடுக்கம் பூகம்பம் வருவதற்கான காரணமு பாத்திங்கனா அதுவாதா இருக்கு போய் எப்ப இயற்கைக்கு எதிரா செயல்பட்றாங்களோ அப்ப வந்து
ஒவ்வொரு வர்ஷமு இன்ன நடக்குதுன்னா ஒவ்வொரு அழிவு கண்டிப் பா ஏற்படு அது இயற்கையோட நிதி என்ன அதன்படி பாத்திங்கன்னா அந்த இயற்கைன்ற நிதிய வந்து அத்துமீர்றது வந்து மனிதர்கள் அந்த மனிதர் கள் வந்து அத சரியா பயன்படுத்தினாலே அந்த அழிவுலேந்து கொஞ்சோ நம்ம காப்பாத்தலா ஆ அது கடல் மொதல்ல கடல் வந்து ஆ ஒரு அளவில்லாத ஒரு தாய் தா கடல் மாதாங்ன்குறது வந்து தாய் தா வரும் அத்ல வந்து நம்ப எப்டி பாதுகாக்றமோ அதனோட விளைவ்க கள் நம்புளோட வாழ்நாள் காலோ
ம் கண்டிப்பா தோழி அது வந்துவே நீங்க சொல்றது முற்றிலு உண்மைதா வந்து இயற்கைக்கு எதிரா நம்ம செயல்பட்ற அப்ப தா அந்த இயற்கை வந்து கொஞ்சோ பொறுத்து போவு அப்புறோ அதோட கோபத்த காமிக்கிறப்ப அதோட ருத்ர தாண்டோ ஆடோ உச்சவோ அந்த மாரி நா ஆடுவ ஃபுக்ஸ் நான் என்ன செப்பது சுனாமி பேரழிவுல எவ்வளவோ மக்கள் வந்து இறந்து போனாங்க இதெல்லாம் வந்து இன்னமும் வந்து எல்லார மக்கள் கண் முன்னாடியியதான் வந்து போகு பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரம் போச்சு ஆ சின்ன கொலழந்தைங்கள்லந்து வயதான ஒரு வரையை எல்லாருமே விளையாட அந்த சமயம் சுனாமி பேரணி நறைய லட்சக்கணக்கான மக்கள் வந்து அ தென்கோடியிலந்து வடகோடி வரையன் கீழ்கறையில இருந்து மேற்கரை வரன்னு எந்த எடமும் இல்லாம போ உலகம் முழுவதும் அழிவ ஏற்படுத்துனது பாத்தீங்கன்னா வந்து இந்த இழப்பு வந்து ஒவ்வொரு வருடம் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து நனைவு நாள் இந்துறாங்க இந்த நினைவுங்கள் இருந்ததுங்கிறது ம நம்ம ஒரு சூழ்நிறை வந்து மேற்கொள்ளணும் இயற்கைக்கு எதிர நம்ம நடக்காம இருந்த இயற்கை நம்மளை வந்து பாதுகாக்கும் அப்படிங்கிற விஷயம் ஃபஸ்ட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும்
கண்டிப்பா கண்டிப்பா தோழி அப்புறம் வந்து மின்சாரத்த வந்து சோலார்ல கொண்டு வரணும் தோழி முதல்ல அந்த சூரிய ஒளி இருந்தா வந்து மின்சாரம் பயன்படுத்தனும் மக்களுக்கு தெரியணும் எனா அதனால வந்து கட்டணமும் கம்மி நம்ம வந்து கரண்ட் வாங்குறவங்க பேர்ல கட் டணதையு அதிகமா செலுதுரோல அதனால சோலார் பேனல் எல்லா இப்ப யூஸ் பண்ணிட்டுருக்காங்க மோஸ்ட்லி நறைய வீட்டு்ல இருக்கு கொண்டு வந்துட்டாங்க அது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்றது நல்லது தோழி ஏனா இதனால கூட நம்ம வர அழிவ கூட கொஞ்சோ தடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு
ம் கண்டிப்பா தோழி கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மையாலுமே எத்துக்குடியவிஷய ஒய்ந்தது எ எது எப்டி போனாலு வந்து சொல்ல வந்து இயற்கையோடு ஒன்றிணைந்து போனோம்னா ஆ எந்த ஒரு கோர விபத்து இருக்காது இயற்கைக்கு எதிர மாறப்பட்ட மட்டு தா வந்து இவ்வளவு பெரிய பேரழிவுகள் வந்து ஏற்படு அப்டின்னு சொல்லி சொல்றாங்க பாத்தீங்கன்னா வந்து ம் இயற்கையாவவே நம்ம என்ன பண்ணனு அந்த கடற்கரை ஓரங்களை பார்த்தீங்கன்னா சுனாமி பண்றோ பேரலைகள் வராம இருக்கிறதுக்கு பனைமர நட்டு வைக்க சொல்லி சொல்றாங்க அத சொன்ன அந்த நிமிஷ மட்டுதா வேறாங்க அப்புற பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய விஷயமாவே ஏற்படுத்தக்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அதே மாரி தா மண்ணெரிப்பு ஏற்படக்கூடிய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாரங்கள்லல்லா போட்டு வக்க சொல்லி சொல்ரோ ஆனா வந்து மக்கள் வந்து அத வந்து தேயவே மாட்டேங்க இது என்னத்து பார்த்தீங்கன்னா ஒரு அலட்சிய தா மக்களுக்கு இருக்கே தவிர ஒரு விழிப்புணர்வுங்கிற ஒண்ணு இல்லவே இல்ல
அதாவது நீர்நிலைகள்ல வந்து இந்த குழந்தைக குளிக்க வைக்க எல்லா கவனமா இருக்கணு தோழி இந்த ஆத்துல தண்ணி வரு இப்பெல்லா இந்த ஆத்துல தண்ணி வந்துடு அந்த பசங்களோட சேர்ந்துட்டு குளிக்க போறது கடலுக்கு போய் குளிக்க போறது இதனால எத்தன உயிர்கள் அது தெரியு அது ஆழமா இருக்கலா அழையா வந்து அடிச்சிட்டு போகு தெரியு தெரிஞ்சே நம்ம வந்து அந்த எடத்துல நம்ம குளிக்க வைக்கிறது தப்பு இல்லயா நம்ம பக்கத்துல இருந்தாலேயே நமக்கு பயமா இருக்கு பசங்கலோட சேந்துக்கிட்டு ஃப்ரெண்டோட சேந்துக்கிட்டு போக வேண்டியது
ஆமா ஆனா வந்து இதுல என்ன ஒரு விஷயம்ன்னு கேட்டீங்கன்னா நம்ம உயிர் நம்ம நம்மளுக்கு முக்கியங்கறத ஒவ்வொருத்தங்களு நனச்சு பாத்தாங்கன்னா இந்த விபத்து த்துக்கள வந்து தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா கடல் ஆழம் அப்டின்னு அங்க ஒரு போடு எச்சரிக்கை வச்சிருப்பாங்க குளத்துகுள்ள அது ஆழம் ஆழாதுக்கு போகாதீங்க அப்டின் சொல்லுவாங்க ஆனா மாணவர்களோ இளைஞர்களோ அத என்ன பண்ண மாட்டாங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம நா முந்துரே நீ முந்துரேன்னு சொல்லிக்கிட்டு போய் டைவு அடிக்கிறேங்கிற பேருல தன்னோட உயிர தா இழக் அவுங்களோட இழப்பு அவுங்களுக்கு இருக்கோ இல்லையோ பெத்தவங்களுக்கு எவ்ளோ பெரிய இது மன வேதனை அளிக்கிதுங்கிறது அந்த மாணவர்களுக்கு தெரியமாட்டேங்கிது இளைஞர்களுக்கு தெரியமாட்டேங்கிது பாத்தீங்கன்னா
அதே மாரி நீங்க சொல்றது இதா சரிதா தோழி ஏன்னா அந்த பில்டிங் ஓட தாக்கத்த பத்தியு அப்ப பாத்தோ இயற்கையோட சீரழிவ உருத்து வர்றதையு பாத்தோ ஆனா இது எல்லா நம்ம வந்து மனிதர்களோட வந்து தப்புதா நா சொல்லுவே என்னய கேட்டா இயற்கைக்கு வந்து அழிக் க ஆக்கவு தெரியு அழிக்கவு தெரியு அது மாரி மனிதனுக்கு ஆக்கவு தெரியு அழிக்கவு தெரியு இயற்கை செயற்கை வழியில உருவாக்கவு தெரியுது இப்ப நல்லாவே
ஆ ஆ ஆமா தோழி ஆ புரியுது தோழி புரியுது தோழி அதா நீங்க ஆரம்பத்திலயே சொன்ன மாரி அந்த பூமி தாயு எந்தோள் பாத்து கொண்டுதான இருக்குறா வந்து
ம் அதனால தாய் பூமி தாயு மாதா தாயு இல்லன்னா இந்த உலகமே கெடையாது அதனால அத வந்து எவ்வளோ பாதுகாக்கனு எப்டி இருக்கணு அதுக்கு தகுந்தார் போல இருக்கணு அந்த கடலோரங்கள்லல்லா வீடு கட்டிருக்கவங்கல்லா கொஞ்சோ எட்டி எட்டி கொஞ்சோ தள்ளி போய் ஒக்காரனு ஏன்னா அந்த கடல ஒட்டி யாருமே இருக்கக்கூடாது ஏன்னா இயற்கை அழிவுங்கிறது வந்து எப்ப வேணாலு ஏற்படலா அதுக்கெல்லா வந்து கவர்மெண்ட் வந்து தோடு குடுத்தன்னா அந்த எடத்துல தங்காம இன்னோ கொஞ்சோ அவுங்கள எல்லா அவுட்டர் ஏரியாவுக்கு கொண்ட்டு வரலா
ஆமா நீங்க மொத சொன்னது மிக முக்கியமான ஒண்ணுதா வந்து இந்த கடற்கரை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய வாழக் கூடிய மீனவர்கள் தா அதிகமா அங்கல்லா இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவுங்கள எல்லா என்ன பண்ணனுன்னா கொஞ்சோ கடற்கரய ஒட்டி தள்ளி ஆ அவுங்ளுக்கு ஒரு மூன்று கிலோமீட்டர் நான்கு கிலோமீட்டர் தொலைவுல இருந்து அவுங்ளுக் கான குடியிருப்பு பகுதிகள அமச்சி தரணு ஃபர்ஸ்ட்டு வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா கடற்கரய ஒட்டி அவங்க இருக்கதுனால ஒரு சுனாமி போன்ற பேரலைகள் வரப்ப மொதல்ல பாதிக்கப்படக்கூடியது வந்து பாத்தீ ங்கன்னா அந்த மீனவர்களா தா இருப்பாங்க ஏன்னா அவங்களோட ஆதாரமே வந்து கடல் மட்டுந்தா அங்க வெலபிடித்து வா மீன் வாங்குனா அத வச்சிதா அவங்க வாழ்வாதாரமே நயத்திக்கிட்டு இருக்குது அவுங்கள பாதுகாக்க வேண்டியது எல்லாரோடைய கடமையு வந்து பாத்தீங்கன்னா தோழி வந்து
கண்டிப்பாக கண்டிப்பா தோழி
ம் ம்
அதனால அந்த எள்ளிலோ சரி எல்லாமுக்கோ எல்லாத்துக்கு காரணோ மனிதன்தா தோழி சின்னதா ஒரு சாப்ட்டு ஒரு பேப்பர் போட்டாக் கூட அது மக்குற குப்பையா மக்காத குப்பையான்னு கூட தெரிய மாட்டக்கு எல்லாத்தையு மொத்தமா அள்ளி போட்டு நெருப்ப போட்டு கொளுத்திவுட்றது தப்பான செயல் இல்லையா
ஆ ஆமா ஆமா தோழி அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு நெறையா வித்தியாசங்கள் இருக்கு
அப்றோ ஓசோன்ல ஓட்ட விழுந்துட்டு அதனால வந்து இதா இருக்கு அப்டில்லா சொன்னா என்ன அர்த்தோ காரணத்த நம்ம உருவாக்கிட்டு அப்ப அதுக்குள்ள பலனையு நம்மதானே அனுபவிச்சி ஆகனோ
ம் கண்டிப்பா அந்த தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குல்ல விதய விதைத்தவன் விதை அறுப்பான் தினய விதைத்தவன் தினை அறுப் பான் அப்டின்னு சொல்லுவாங்கல்ல நாம எத விதைக்கிறோமோ நல்லது நெனச்சா நல்லது ந கெட்டத வெதச்சிட்டோ அதுக்கான பலனயோ நாம தா அனுபவிக்கணு வந்து இயற்கைக்கு மாறா செயல்பர்ற பேய் இதோட விளைவுகள நாம அனுபவிச்சுதா ஆனோ என்ன ஒரு விஷயோன்னா நாம செய்து வந்த தவறுக்கு நம்மளுடைய எதிர்கால சந்ததி வந்து பாதிக்கப்படுதுன்றதா வருந்தத்துக்குரிய ஒரு விஷயோ வந்து
அ கண்டிப்பா தோழி அதனால வந்து நம்ம வந்து முடிஞ்சளவு நீங்களுமே வந்து இனிமேல ஏனா எவ்ளோ கருத்த வந்து பகிர்ந்துருக்கோ நம்ம வந்து இயற்கைய பாதுகாக்கறதுக்கு நம்ம நம்மளு துணை போனு தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி அதுக்காக என்ன பண்றீங்கன்னா மரங்கள் எல்லா நடுங்க இயற்கையோடு இயந்து வாழுங்கள் வந்து
ம் எங்க வீட்ல வந்து மரங்கள்ல்லா இல்ல தோழி ஒவ்வொரு பிறந்த நாளா இருக்கட்டோ திருமண நாளா இருக்கட்டோ இல்ல வேற ஏதாவது நினைவு நாட்களா இருக்கட்டோ ஏதாவது ஒரு செடிய வாங்கிட்டு வந்து ஞாபகமாக வச்சுருவ தோழி அது காயிக்கு காய்ச்சு அதுல வரக்கூடிய பழங்கள வந்து நாலு பேர்க்கு பகிர்ந்து குடுத்து நாங்க திங்கறது எங்களுடைய வழக்கோ தோழி
அ செரிங்க தோழி இதேதா நானு செய்வே தோழி வந்து ம் கூடும்மான வரையில இயற்கையில கெடைக்கிற எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தி போய் இயற் கையோடு நாம இயந்தோன்னா இயற்கை நம்மளுக்கு நன்மை தா செய்யு தோழி வந்து நம்ம அடுத்த அழைப்புல பகிர்ந்து கொள்ளுவோ தோழி நன்றி